தோற்றி நல்லா இருச்கீங்களா
நல்லாருக்கேன் தோழி நீங்க நல்லாருக்கீங்களா
அ நல்லா இருக்கே சாப்ட்டீங்ளா
அ சாப்படல தோனி இனிமதா ப்ரிப்பர் பண்ணனு இட்லியு இட்லி சாம்பாரு பிப்பேர் பண்ணனு தோழி அ இட்லியும் இட்லி சாம்பாரும் பிரிப்பர் பண்ணு தோழி நீங்க சாப் சாப்டிங்களா என்ன டிஃபன் அங்க
இங்க பத்திங்கன்னா தோசை மீன் கொழம்பு
ஆ சரிமா மீன் கொழம்பு எப்டி செய்விங்கம்மா இங்க வந்து இட்லியும் இட்லி சாம்பாரும்மா
ஓகே இப்ப மீன் கொழம்பு எப்படி செய்யறதுன் பாத்தினா பாத்திங்கனா ரெண்டு வெரைட்டி இருக்கு அதாது நாம உள்ளூர் கொளத்துல வெளையற மீன் கொளத்துலயோ ஆத்துலயோ வெளையற நல்ல தண்ணி மீன் இன்னொனு வந்து பாத்திங்கனா கடல் மீன் இருக்கு அது உப்பு தண்ணிலதா இருக்கு ஆ நாம கடல் மீன் உங்களுக்கு கடல் மீன் சமைக்கிறது வேணுமா இல்லன்னா நாட்டு மீன் சமைக்கறது வேணுமா
நாட்டு மீன் மொதல்ல சொல்லுங்க தோழி அதுக்கப்பறமா கடல் மீன் சாயிகலா
ஓகே இப்ப பாத்திங்கன்னா நாட்டு மீன வந்து நம்ம நல்லா கிளீன் பண்ணனு ஏனா சேத்துல வளர்றதுனால அதுல நெறையா மண்ணு சேறு இந்த மாதிரி நெறைய கழுவி செதிலலா எடுத்தர்னு செதில்னா இந்த குட்டி குட்டியா இருக்கு இல்லையா இந்த கண்ணாடி மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருக்குல்ல அது வந்து நம்ம நல்லா கிளீன் பண்ணனு கிளீன் பண்ணதுக்கப்ற சாம்பல் இருக்கில்லைங்ளா அத எடுத்து அது மணல அள்ளியு பண்ணலா நல்லா தேய்க்கணு